ஹலோ என்னடி பண்ற
நா சும்மா தாண்டி இருக்கே நீயி
நானா நானு இப்பதா சும்மாதா உக்காந்துட்ருக்கே
சேர் சேரி
ஏ வீட்லலா என்ன பண்றாங்க
வீட்ல இன்னு அப்பா வேலைக் போய்ட்டாரு
செரி
அம்மா தொலைக்காட்சி பாத்துட்ருக்காங்க
சேரி சேரி அக்கா
அவ மொ ஃபோன நோண்டிட்ருக்கா
சேர் செரி அவளுக் காலேஜு முடிஞ்சிர்ச்சா
ஆ அவளுக்கு முடிஞ்சுது பதினஞ்சா தேதியே முடிஞ்சிர்ச்சு
ஒனக்கு
எனக்கின்னு ஒரு ரெண்டு எக்ஸாம்மாட்டு இருக்கு அப்புறோ அது க்கப்பறோ லீவுதா
சேரி சேரி சேரி நா இப்ப உன்கிட்ட ஒன்னு கேக்குறக்காகதா ஃபோன் பண்ண
சொல்லுடி
இப்போ தம்பிக்கு வந்து ஒரு வாரத்துக்கு லீவுட்ருக்காங்க
சேரி
ஒரு வாரோ ஒன்ற பக்கமா லீவுட்ருக்காங்க
ஆ
அதுனால வேலைக்கி போமாட்டான் வீட்லதா இருப்பானா
ஆ ஆ
அதனால சேரி வெளிய எங்க்யாது போலா எல்லாரு சேந்து குடும்பமா எங்யாது போலான் சொல்லிட்டு ஒரு இது பண்ணி வச்சிருக்கோ பேசிருக்கோ நானு தம்பியு அதுனால சேரி உங்க ரெண்டு பேத்துக்கு லீவா இருந்ததுனா செர் நீங்குளு வந்தீங்கனா எல்லாரு சேந்து வெளிய போலா
சேரி
போய்ட்டு எங்யாது வெளியூர் போய்ட்டு நல்லா கொஞ்சோ தூரமா வெளியே எங்யாது மல பிரதேசமாரி த அந்த ஹில் ஸ்டேஷன் மாரி போய்ட்டு
ஆ
ஒரு ரெண்டு மூண் நாள் ஸ்டே தங்கி அங்யே தங்கி நல்லா எல்லா எடமு சுத்தி பாத்துட்டு கலகலப்பா இருந்துட்டு வர்லா சந்தோஷ்மா இருந்துட்டு வர்லா அப்டின்ட்டு ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கோ ரெண்டு பேரு
நானு இது யோச்சி வச்ச போலாமானு
சேரி அப்டினா பரிட்சை எல்லா முடிஞ்சதுக்கு அப்பறோ சொல்லு
அவ்ளோதாவுன்னு ரெண்டு எக்ஸாம்தா முடிஞ்சிடு இந்த வாரத்துல
ஆ அந்த பரீட்சையெல்லா முடிஞ்சதுக்கு அப்பறோ ஒரு ரெண் நாள் ரெஸ்ட் எடு துக்கோ ரெஸ்ட் எடுத்துட்டு எக்ஸாம்ல்லா அதா பரிச்ச முடிஞ்சதுக்கு அப்பறோ ஆ கெளம்பி ரெண் நாள் கழிச்சு நீயும் அக்காவு கெளம்பி வாங்க அப்பற எல்லாரு கெளம்பி வெளிய போலா
அவ பிரெச்சன இல்ல சும்மாதா இருக்கா எனக்கு முடிஞ்சவுன்னேுயு அவளதா வந்திர்லா அவ்ளதா நா முடிஞ்சவுன்னே நா உனக்கு சொல்றே கால் பண்றே
ஆ சேரி ஆ எனக்கு கூ ப்புடு நீ இங்க வந்துட் வா நீங்க இங்க வாங்க ஃபஸ்ட்டு வந்ததுக்கு அப்பறோ
ஆ அதுக்கப்பறோ போய்க்கலா
எங்க போலா என்ன பண்ணலா எவ்ளோ செலவாவு அத பத்தில்லா நம்ம அப்பற பேசிக்கலா
நீ முன்னாடியே எங்க அப்பாட்ட சொல்லி வச்சிரு
ஆ ஆ சேரி சேரி
அப்ப அவ சொன்னாதா அவுங்க விடுவாரு இல்லன்னா வெடமாட்டாரு அப்பறோ கடசில நீங்க சொல்லவே இல்ல அனால என்னால விட முடியாது அப்டின்றவாரு நீ மொதல்லே சொல்லி வச்சிரு செரியா
ஆ சேரி அப்னா நானு அப்பாக் கால் பண்ணி நா சொல்லிற்றே
ம் நா உங் கட்ட ஒண்ணு கேட்கணுனு நெனச்சே
என்ன சொல்லு
அதா இந்த மாங்காய் இப்ப இது இதுதான வ வந்துருச்சா மாங்கா
ஆ பங்ய காய் காய்ச்சுட்ருக்குது
சேரி சேரி இங்க பக்கத்துலயுதா காய் இருக்கு ஆனா கேட்டா அவிங்க குடுக்கவே மாட்றாங்க எனக்கு வேற அது சாப்டுன் போலயே இருக்கா
ஆ ஆ ஆ
அதுதா
சேரி சேரி சேரி நீ வந்து இங்கெவா நீ இங்க வந்ததுக்கப்பறோ நீ ஊருக்கு போகைல அங்க நம்ம வெளிய வெளியெல்லா போயிட்டு வந்ததுக்கப்பறோ நீ ஊருக்கு போகைல நா மரத்துல இருந்து பறிச்சி தர்ரே நீ கொண்டு போ
அதுல எதோ டிஷ்ஷிருந் தா சொல்லே
ஏ ஆ நா இன்னக்கி கூட ஒண்ணு பண்ணேப்பா
என்ன பண்ண
இன்னக்கி இன்னக்கி கூட நா ஒண்ணு பண்ணே ஆ ஆனா என்ன சொல்றது நா சின்ன வைசா இருக்கு போது அது நா கடேல வாங்கி சாப்ட்ருக்கே சாப் அத் எப்டி சொல்றது ரொம்ப ருசியா இருக்கு
சேரி
அது இன்னக்கிதா நா ஃபோன்ல பாத்தே அது மாங்கா எத் பாக்கு போதே எனக்கு அந்தமா அந்த அந்தமா அந்த சாப்டதெல்லா ஞா ஞாபக வந்திச்சா சின்ன வைசுல சாப் ட்டதெல்லா அதனால சேரி நம்ம எப்டி செய்றது அப்டிங்குபோ தா இப்பதா எல்லா நம்ம எ எல்லா த்தியுமே வந்து ஃபோன்லயே கா எப்டி செய்றது என்ன பண்றதுன் காட்டுறாங்கல்ல
ஆம்மா ஆமா
அதனால சேர் எ ஃபோன்ல இந்த மாரி போட்டு பாத்த ஒட்னே வந்திச்சி இந்த மாரி இப்டி பண்ணணு அப்டிங்கிற மாரி சொன்னாங்க
நானு அதுல எதுவ் பண்ணதில்ல தா நார்முலா அது ஊருகா செய்வாங்க நார்மலாது இது பண்ணி கட் பண்ணி இதுதானே சாப்டுவோ
ஆமா
அது மட்டுந்தா எனக்கு தெரியு
ஆ ஆ ஆ ஆ
சேர் நீ சொல்லு என்ன பண்ணீன்னு
ஆ நா அந்த சின்ன வைஸ்லல்லா அந்த கடயிலல்லா மேங்கோ பார் அப்டின் விப்பாங்கல்ல
ஆமா ஆமா
ஆ அதுதா இன்னக்கி பண்ணே நெஜ்ஜமா சொல்றே எப்டி சொல்றது செம்மயா இருந்துச்சி
அப்புடியா அப்ப நா ஊருக்கு வரம்போது எனக்கு செஞ்சி குடுக்கற
ஆ சேரி நா கண்டிப்பா செஞ்சி தரே நீ ஊருக்கு வரயில நா இங்கருந்து பறிச்சி குடுத்துர்றே இப்ப எப்டி செய்யறதுன் நா சொல்றே நீ ஊருக்கு போய் அத எப்டி பண்ற துன்னு பாரு பண்ணி நீயே செஞ்சி பாரு சேரி இப்ப நா சொல்ட்டா
ஆ சொல்லு சொல்லு
ஃபஸ்ட்டு ஒரு நீங் கம்மியா செய்ணு இல்ல கொ கொஞ்சோ அதிகமாவே செஞ்சி நா வெச்சி க்கிறே ஒரு ரெண்டு மூண் நாளக்கி சாப்புட்ற மார நா வெச்சிக்கிறே அப்டின்னா நீ ஒரு நாலஞ்சி மாங்கா எடுத்துக்கோ ம் எனக்குத் எனக்குத் தெரிஞ்சி ஒரு மூணு மாங்கா நா சின்னதா இருந்தா ஒரு மூணு மாங்கா அ நாலு மாங்கா அஞ்சு மாங்கா எடுத்துக்கோ இல்ல கொஞ்சோ பெருசா இருக்கு அப்டிங்குற பச்சத்துல ஒரு மூணு மாங்கா எடுத்துக்கோ மூணு நாலு எடுத்துக்கோ போது
சேரி
மாங்காய நல்லா கழுவிட்டு ஆ தோலெல்லா நல்லா சீவிர்னு
ம்
தோலெல்லா நல்லா சீவிட்டு இந்த ப மேல இருக்க
தோல்ளோட இது பண்ண முடியாதா
ஆ ஆ அது தோல் போட கூடாது உள்ள
ஏ போடக் கூடாது நல்லாருக்காதா
போட்டா போட்டா கசப்பு கசப்பா இருக்கு
ஓ செரி ஓகே ஓகே
அதனால அந்த தோலெல்லா நல்லா சீவீட்டு அ அந்த அந்த உள்ள இருக்க சதய மட்டு நல்லா கட் பண்ணி ஒரு குக்கர்ல கொஞ்சமா தண்ணிய ஊத்தி வேகவுட்றணு ஒரு ரெண் ரெண்டு விசில் இல்ல மூணு விசில் உட்டு நல்லா வேக வெச்சிற்ணு அப்றோ அந்த விசில் அந்த உள்ள இருக்க ஆவி எல்லா அடங்குனதுக்கப்றோ தம்ம அடங்கனதுக்கப்றோ அந்த குக்கர ஓபன் பண்ணி அதுல இருக்கத வந்து ஒரு வடிகட்டில போட்டு நல்லா அப்டி நல்லா அழுத்தி உட்டம்னா உள்ளருக்க அந்த சக்கையெல்லா போயி மீ தி இருக்க அந்த பல்ப் மட்டு வரு தெரிமா
ஆம்மா
ஆ அத வந்து ஒரு வடச்ச ஒரு பாத்ரத்துல கொட்டி அடுப்புல வச்சி ஹீட் நா சூடு பண்ணு
ம்
நல்லா கெளற கெளற கெளறும் போது வந்து உள்ள வந்து நமக்கு இனிப்புக்கு அதாவது வந்து நம்ம ஆ எவ்ளோ இனிப்பு வேணுங்றோமோ அந்த அளவுக்கு இனிப்பு போ இனிப்பு சக்கர போட்டுட்டு அது கூட கொஞ்சமா மெளகு தூளு இந்த மெளகா வர மெளகாய் வந்து மிக்சில கொற கொறப்பா அடை அரப்போம்ல ச்
ஆமா ஆமா அரைப்போ
ஆ சில்லி ஃப்ளேக்ஸ்னு சொல்லுவாங்கல்ல
ம்
அந்த மெளகா அந்த மாரி கொற கொறப்பா அரச்ச அது உப்பு சக்கர இதெல்லா போட்டு நல்லா கல நல்லா கெலறிகிட்டே இருக்கணு
ஆ சேரி
கெளரிட்டு அதுக்கப்றோ நல்லா கெளறிட்டே இருந்தோம்னா இந்த அல்வா பதத்துக்கு வரு கண்ணாடி மாரி நல்லா கண்ணாடி மாரி வந்ததுக்கப்றோ அது வந்து அடுப்ப நல்லா ஆஃப் பண்ணி ட்டு
ஆ
அதுக்கப்ப அடுப்ப அணச்சிட்டு ஒரு தட்டத்துல வந்து எண்ணெயோ இல்ல நெய்யோ ஊத் த்தி அந்த தட்டத்த ஃபுல்ல அத தடவி வுட்றனு அந்த இது வந்து ஒட்டாம இருக்றதுக் தா அந்த எண்ண வந்து தடத்துல தடவுறது
ஓ செரி செரி இல்லைனா என்னாகு
அப்டியே ஒட்டிக்கு எடுக்க முடியாது
அப்போ செரி ஓகே
அந்த தடத்துல நெய் இல்லனா எண்ணய தடவி வுட்டுட்டு இத எடுத்து அப்டியே ஒரு அ எல்லாத்தயுமே ஒரே தட்டத்துல கொட்னனா அவ்ளோதா ஒண்ணு பண்ண முடியாது ஒரு ரெண்டு மூணு தட்டத்துல வந்து நெறைய இருக்கும்ல
ஆமா ஆமா
அதனால வந்து இது வந்து பேப்பர் மாரி தடவி குடுக்கணு ச் அப்டியே பேப்பர் மாரி இருக்குணு ரோல் பண்றப்ப எப்டி பேப்பர்ருக்கு
ஆம்மா
அந்த மாரி ரொம்ப திக்கா இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம ரொம்ப லேசாவும் இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம பேப்பர் மாரி இருக்கணு அதனால நா அப்டியே கொஞ்சோ ஒரு ரெண்டு கரண்டி மூணுகரண்டி ஊத்தி அப்டியே பேப்பர் மாரி அந்த தட்டு ஃபுல்லா தடவி விட்டு ஒரு ரெண்டு நாள் வெயில வச் இல்ல இப்பதா நல்லா அதிகமா வெயில் அடிக்குதுல எனக்கு தெரிஞ்சு காலைல நீ பண்ணி ஒரு பத்து மணிக்கு வச்சன்னா சாய்ங்கால நாலு மணிக்கு எடுத்தனா போது எடுத்துட்டு வந்து கத்திய வச்சு பீஸ்ஸு ச் எப்டி பீஸ் லைனா அப்டி வரு கோடு கிளிப்போம்ல அந்த மாதிரி சதுர சதுரமா ஒரு நீளமா கிழிச்சு அப்டியே அத ரோல் பண்ணி எடுத்து வச்ட்டோனா போது எடுத்து சாப்ட்டு மட்டும் பாரு ருசி அவ்ளோ அவ்ளோதா வேற எதுவுமே தேவல
மார்னிங் இது பண்ணா ஈவினிங் சாப்ட்றாலாமா
ஆ
சேரி சேரி
அது நெஜமாலுமே உண்மௌயாலுமே நீ வந்து அத வந்து செஞ்சு பாரு மறுபடி மறுபடி நீ நீயே வந்து செஞ்சு சாப்ட்ணும்னு உனக்கு தோணும்
சரி சரி
நா இன்னைக்கு செஞ்சே செஞ்சு ஒரு கோ காலைல செஞ்சே இப்ப காலியாயிறுச்சு
அதுக்குள்ளியேவா
ஆமா
அவ்ளோ இதா இருக்கா சுவையா இருக்கு
ஆ ஆமா ஏய் நெஜமா நா தா சொல்றே அவ்ளோ ருசியா இருக்குப்பா நீ வேணா வீட்லா நீ ஊருக்கு வா நீ ஊருக்கு வந்துட்டு நம்ம எல்லாரும்
அதா தேர்வு முடிச்சு தேர்வு முடிச்சுட்டு வரேன்
ஆ ஆ ஆ
அப்பறம் இது பண்ணிக்கலாம்
ஆ சேரி ஓகே ச சரி நீ என்னன்னு பாத்துட்டு ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்லு நா அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிர்றேன் ம் சேரி டி சேரி வைக்கறேன்
ஆ சரி வை ம் பை